ஹலோ
கேக்குதா ஆ நாங்க காலேஜ் படிக்கும்போதுலா வந்துட்டு இப்போது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்குலா பஸ்ஸு ட்ரெயினுக்கு அந்த மாரிலா யூஸ் பண்ணுறப்போ நீங்க அந்த மாரி உங்க காலத்துல எப்டி யூஸ் பண்ணிட்டுருந்தீங்க
எங்க காலனா நான் நயன்டீஸ் எயிட்டிஸா அந்த மாதிரி சரியா இல்ல நானு வந்து
டுவெண்ட்டிஸ் தானா
இல்ல இல்ல நா நைன்டிஸ் தா அ நா என்ன பண்ணுவ னா ஸ்கூல்லா வந்து கொஞ்ச ஸ்கூல் எப்படின்னா நா வந்து ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் அம்மாச்சி என்னோட அம்மாவோட அம்மா வீட்டுல இருந்து போனே அப்ப என்ன பண்ணனா பஸ் லதா டிராவல் பன்னி போனு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு
ஸ்கூல் படிக்கு போதே பஸ்லதா போயிட்டு இருந்தீங்களா
ஆ கொஞ்ச ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறோ ஒரு பபிப்துக்கு அப்புறோ ஆ ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பஸ் பஸ் லா போய்ட்டு இருந்தே அதுக்கப்பறம் வந்து மறுபடியு அம்மா கூட இங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டே அப்போ வந்து சைக்கிள் தா போவே
ஓ நானு ஸ்கூல் வரைக்கு ஃபுல்லா சைக்கிள் தா போயிட்டு இருந்த ஓ அதுக்கடுத்து காலேஜில தா அந்த மாதிரி தூரமாக சேர்ந்ததுனால பஸ் ட்ரெயின் அப்படி போயிட்டு வர வேண்டியதாக இருக்கு
ஓ நா என்ன காலேஜ்லா
ம் சொல்லுங்க.
கன காலேஜ் எல்லா லாங் இருக்க காலேஜ்க்கு எல்லா விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே இருக்க காலேஜ்க்கு சைக்கிளயே போயட்டு அப்புறம் அப்படியே சைக்கிளயே வருவே அவள தா என்னோட காலேஜ் லைப் ஒர்க க்காக நா ரொம்ப நா தெளிவா சொல்லிட்ட படிச்சது எல்லாமே உங்களோட இருந்து படிச்சட்ட நமக்கு இந்த ஒர்க்கு ஒன்னு ஃபங் இருக்கிறது செட் ஆகாதுன்னு தெளிவா சொல்லிட்டு தா வெளில்ல போய்ட்ட ஆ மன்த்லி ஒன்ஸ் வருவே அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிருவா அதுவு பஸ் தா
ஹாஸ்டல்ல எல்லா தங்கி படிச்சிருக்கீங்களா இல்ல எப்படி
படிச்சதெல்லா ஹாஸ்டல்ல படிக் இல்ல ஒர்க் வேணா போய் ஹா்டல்ல இருந்து தா ஆரம்பிச்ச ஆரம்பிக்கு போதே ஹாஸ்டல்ல போய் தா ஆரம்பிச்ச
ஓ ஒ ஏன் நா நாங்க வந்துட்டு இப்போ காலேஜ் போறதுக்கு தூரங்கிறதுனால காலையில அஞ்சு மணிக்கே எந்திரச்சி குளிச்சுட்டு அங்க கிளம்பிடுவோ அம்மாவும் காலைலே நாலரைக்கு எழுந்திரிச்சு எங்களுக்கு முன்னாடியே சமைய ல்லா செஞ்சு வச்சு பேக் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க நா ரெண்டு பஸ்ஸ ஒரு ட்ரெயின் மாரி பொன்னு அது வந்து ரொம்ப சிரமா இருக்கு போயிட்டு வரதுக்குள்ள நைட்டு எட்டு மணி ஆயிடுது இன்ஜினியரிங்கிறதுனால
ப்ரெண்ட்ஸ் யாரு இல்லையா கூட பக்
கூட எங்க பக்கத் தத்துல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நா தா இங்க இருந்து தூரமா போயிட்டு வரே ஏன்னா அது கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுனால
அப்படியா காலேஜ் லைஃப் எப்படி போயட்டு இருக் க்கு
அது அதாவ ஃப்ரெண்ட்ஸ் எங்க காலேஜ்ல போன விறமா ஜாலியாதான் இருப்போம்
ம்.
அது ஒரு பிரச்சனை இல்லது அங்க கும்பல உட்கந்து சாப்பிடுவோம் இங்க வீட்டுக்கு வந்த தான் அங்க ஆமா ஆ காலேஜு லைப்ல தான் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா ஸ்கூல் வந்து காலேஜ் விட நல்லா இருந்துது
அதுக்க அ இப்ப அப்படிதான் தெரியும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் தான் பெட்டரா தெரியும் எப்பவுமே காலேஜ் பெடரா தான்னு தெரியும் ஸ்கூலன்றப்ப அப்படியே பிரிஞ்சுருவோம் சீக்கிரமா மேபி பசங்க எப்படின்னு தெரியல
ஆம ஆனா ஸ்கூல்லதான் வந்து அதிக வருஷம் பழகுறோம் அதனால அது
பழகுகின்றத தாண்டி பழகுறோ அந்த கணக்ட் வராது ஏன்னா இதுட்ட டீன் ஏஜ் என்றப்ப இதுலதான் அந்த எல்லாமே புரிஞ்சுக்க முடியும் என்னங்கிறது இதுதான் வந்து ரியல் ப்ரெண்ட்ஷிப் காலேஜ் தான் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பொறளவுக்கு பொண்ணுங்களே எல்லாருமே அப்படிதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெருசா கனெக்ட் இல்ல
ஆனா நாங்க வந்து ஸ்கூல்னா ரொம்ப இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப கான்டெக்ட் வச்சிருப்போம் எங்காச்சுன்னா வெளில போயிட்டு வருவோம் கும்பலா ஆனா காலேஜ் காலேஜ்ல இப்போ தேர்ட் இயர் வந்துடுச்சு ஆனால் எதுவும் அவ்வளோவா இல்லை
இல்ல அது முடியணும் அது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்னங்கறதே தெரியும் இல்ல நம்ம வேலை அப்படி இப்படின்னு போறப்பதான் புரியும் காலேஜ் எப்படி என்னங்கறிறது ஒ பசங்களுக்குமே பி எப்பவுமே கனெக்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல என் தம்பிலாம் இன்னமே ஸ்கூல் பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வராது அந்த மாதிரி இருக்காங்க பசங்களுக்கு அப்படி இருக்குமா என்னமோ பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது பொண்ணுங்களுக்கு எதுவுமே கிடையாது காலேஜ் ஜ்மே பர்மனன்ட் கிடையாது காலேஜ்க்கு அப்புறம் வேலை முடிச்ச உடனே கல்யாணம் கல்யாணம் முடிச்சோடே கல்யாணம் பண்ணி வேற ஊரு அப்படிதான் ஈஸியா வந்து ந எல்லாருமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறதுனால பர்ம்னன்ட் போன்ல வேணா பேசிக்கலாமா ஒலிஞ்சி அந்த ஒரு இவுங்க இவுங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு் அப்படின் சொல்ற அளவுக்கெல்லா யாருமே கெடையாது இருக் முடியாது அ அப்டி இப்டியே நம்ம காலங்கள் மாறிக்கிட்டே போக போக போய்கிட்டே தா இருக்கொ மீட் பண்றது அந்த மாரிலா இல்ல
ம் நீங்க பிஎஸ்சி எடுத்தீங்னா இல்ல பி எடுத்தீங்ளா
அஹ் நா வந்து துணி சம்பந்தமான ஒரு படிப்பு எடுத்தே
பிக்ஸெல் டெக்னாலஜி அந்த மாரியா
ஆஹ் அந்த மாதிரி தா அது என்னன்னா எங்க வீட்ல எல்லாரு‌ என்ன சொல்ட்டாங்கன்னா நீ வந்து ஒண்ணு படிச்சா சமையல் படி இல்லியா இந்த மாதிரி படிக்ணு இ ரெண்டுல ஏதோ ஒண்ணு படி அப்படினாங்க ஸேரி கல்யாணொ பண்ணி எப்டியு சோறாக்கி தா போடணு அதனா அப்ப போய் கத்துக்குறெ இப்பத்திக் சும்மா எதையாவது பண்லா அப்டின் சொல்லிட்டு இது பண்ணுனே ஓகே தா இது நம் பண்ணத பத் ஒன்னு நா வருத்த மூணு வருஷ மூணு வருஷ மூணு வருஷ ஆமா ஆமா படிச்சு முடிச்சு வெள்ல வந்து போயி வேலெய்ல ஸேந்தே இப்போ நா படிக்கிற நா படிச்சதுக்கு இப்ப நா வேலை செய்றதுக்கு சம்பந்தமே இல்ல
அது எல்லாருமே அப்டிதா இன்ஜினியர் எடுத் துட்டு திடீர்னு மெக்கானிக்கல் கடையில உக்காறது அந்த மாரி நெறையா அந்த மாரிதா பொயிட்டு ருக்கு படிச்சு முடிச்சோனே வேலென்னா அது வாய்ப்பே இல்லை இருவதாயிரந்தா மினிமம் சம்பளொ தராங்க அது இன்ஜினியரா இருந்தாலு யாரா இருந்தாலு
ஆமா இப்போ நா படிச்ச வேலைக்கு போய் நா வந்து இது பண்லா அப்டின்னா வேலைக்கு போனுனா வீட்டுல இருந்து நம்ம வீட்ட விட்டு போய் தா பண்ற மாருக்கு நம்ம அப்படி போக முடியாது கொழந்த இருக்கறதுனால அதனால வீட்ல இருந்து பண்லா அப்டின் சொல்லிட்டு அதுக்கு நானு ரண்டு வர்ஷ் ஷமா அப்ளெ பண்ண அதுக்காக முயற்சி ப முயற்சி பண்ணி எனக்கு இப்பதா கெடைச்சிருக்கே இப்ப கெடைச்சு ஒரு ஆறு மாசொ ஆச்சு ஆனா அந்த வேல பாத் த்ட்ருக்குற பட் அதுக்கே எனக்கு டைம் கரெக்ட் டாருக்கு காலையில இருந்து சாய்ந்தரொ வரைக்கு இதுவே கரெக்டா இருக்கு இதுக்கெடையில கொழந்தைய பாத்துக்க டல்ல ம் எதாவது ஒரு விசேஷம் அ அதுக்கெல்லா போக வர எனக்கு அதுவே கரெக்ட்டா ருக்கு
நா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தா எடுத்திருக்க ஆனா இப்போ வந்துட்டு எங்க வீட்லனா படிச்சு முடிச்சோனே ஒரு வேல இருக்கணு இருவத்தொரு வயசுல வேல வாங்கணு அப்டின்றாங்க ஆனா எங்ளுக்கு வந்துட்டு வேற மாரி இருக்கு நாங்க வந்து டி என் பி எஸ் ஸி இல்ல அந்த மாதி எக்ஸாம்லா எழுதி எதாச்சு அப்டி உள்ள போணுன் நெனைக்கிறோ ஆனா இவ்ங்க வந்துட் ட்டு இல்ல இப்ப இன்ஜினியரிங்தா எடுக்கணு இதுதா எடுக்கணு இதுதா எடுத்து அப்டிதா படிக்கணு அப்டின்னு சொல்லி கம்பல் பண்ணி படிக்க வெக்கிறாங்க அந்த மாரி உங்ளுக்கு உங்களுக்கு அந்த மாரி கம்பல் பண்
இல்ல எல்லார்த்து லைஃப்லயுமே அந்த மாரி இருக்கதா செய்யு கம்பல் ப கம்பல் பண்ணிதா நா பண்ண சொன்னாங்க ஆனா வேற வழி இல்ல நம்ம வந்து அதுவு பசங்கன்னா கூட ஃப்யூச்சர பத்தி யோசிப்பாங்க நம்மள அப்டி இல்லைல்ல நீ என்ன கல்யாணத்துக்கு அப்புறோ வேலைக்கு போப் போறியா அப்டின்னு கார்னர் பண்ணிருவாங்க அதனாலயே நா வந் ந்து ஆ ம அதனால என்ன பெருச தா படிக் படிக்கணுன் அப்பறோ நமக்கு படிப்பு அந்தளவுக்கு ஒண்ணு பெருசா வரல அதனால நா படிக்கொறது எனக்கு தம்பி ஒருத்த இருக்கா தம்பி ஒருத்த இருக்கா அவ மெடிக்கல் ஃபீல்டுதா படிச்சுட்டு அவ வேல பாத் த்துட்டு இருக்கறா
ஓகே
அ அதனால அப்றோ அப்டி இருந்துச்சு அப்றோ மதியோ என்ன சாப்பிட்டீங்க?
நா வந்துட்டு பருப்பு கொழம்பு முட்டையு நீங்க
நா இன்னைக்கி சனிக்கெழமன்றதுனால இருக்கற எல்லா காயையு போட்டு ஒரு சமையல செஞ்சிருவோ எல்லாம் எல்லா அப்டின்ல்லா இல்ல நாளைக்கு நான்வெஜ்ன்ற அதனால இன்னைக்கி எல்லா காய் இருக்கு எல்லா வேஸ்ட் காயு தூக்கி ஒரே சாப் பாட்டுல போட்டு எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டோனா நாளைக்கி நான்வெஜ்ன்றதுனால நாளைக்கி ஃபுலா அசைவ சா அதன்றதுனால எல்லாமே காலி பண்ணிருவோ அப்புறோ திங்கக்கெழம ஃப எல்லாமே போயி புதுசா காய்கறிகள் வாங்கிட்டு வந்து திங்கக்கெழமல இருந்து ஆரம்பிப்போ
ஓகே ஓகே ம் சண்டே ஒரு நாள் மட்டுந்தா சாப்பிடுவீங்களா இல்ல வாரத்துல இந்த மாரி மூண்
நாங்க எல்லா நாளுமே சாப்பிடுவோ பட்ஜெட் ப்ராப்ளன்ற ன்றதுனால சுத்
ஓ பட்ஜெட்ட பொறுத்தே
ஆமா ஆமா ஆமா மோ எ ஏன்னா நாங்க வய்சானவங்க இருக்காங்க நம்மோ அவுங்கள விட்டுட்டு சாப்பிட முடியாது அவுங்களுக்கு எல்லா நாளுமே எல்லா நேரமு சாப்டோம்னா ஒத்து வராது அதனால ஞாயத்துக்கிழம கம்பல் சரி சாப்பிடுவோ இதுக்கு எடையில எப்பாவது தோணும்போது நாங்க போய் வெளில போயி சாப்டுட்டு வந்துறது உண்டு
ஓஹோ நீங்க ஊரு சைடா இல்ல
நா கிராமத்து சை நா கிராமத்து சைடு தா ஆமா ஆமா ஆமா அவரோட தொழிலு க்காக வந்து நாங்க ம் அ டவுன் சைடு தா இருக்குறோ இப்பத்திக்கு கிராமத் சைடு தா இருக்குறோ இப்போ ஒரு விசேஷ்த்துக்காக வந்துருக் கோ ரெண்டு வாரமா இங்கேதா இருக்கோ
ஓகே ஓக் கே
அப்றோ நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங் யாரு உங்குளுக் புடிக்கு சீமான் புடிக்குமா இல்ல திமுக புடிக்குமா இல்ல ம் அண்ணாமலை புடிக்குமா
இல்ல இல்ல எனக்கு புடிக்காது அது அந்த டாபிக் விட்ருங்க எனக்கு அந்த மாரி அர இதுலெல்லா விருப்போ இல்ல
ம் ம் ம் ப்ரோ உங்க அம்மா உங்குளுக்கு டிஃபன் பாக் ஸ் என்ன செஞ்சு தருவாங்க
டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புடிச்சதே செய்வ ச செஞ்சு வெக்க பாப்பாங்க ஆனா அது அதுதா பட்ஜெட் ப்ராப்ளம் வாரத்துல ஒரு மூண் நாள் நல்ல சாப்பாடு ரெண்ட் நாளு அந்த மாரி நல்லாலாத சாப்பாடு போட்டுத்தருவாங்க என்னதா பண்றது சாப்ட்டுதா ஆவணு அ
அ ஏன்னா நீங்க மதியோ வரைக்கு நீ ங்க வந்து அது அந்த சாப்பாடு நல்லாவே இருக்குனோல அதுவு சீக்கிரமா செய்யறதுனால
ஆமா அது சீக்கிரமா செய்றதுனால அது சில்லுனு ஆய்டு அது சூடாவு இருக்காது அது
ம் சூடாவு இருக்காது வெயில் டைம்லெல்லா ஈஸியா கெட்டு வேற போயிடு அதனால பாத்து பாத் து தா செய்யணும் ஏன் கேண்டீன்லா இல்லயா அங்கல்லா சாப்டுக்
கேன்டீன் இருக்கு ஆனா வீட்ல இருந்தே முக்காசி குடுத் ருவாங்க அதனால கேண்டடீன்ல டெய்லி டெய்லி எதுக்கு சாப்புன்னோ ச்ச் மாசத்துல ஒரு தடவுதா கேண்டீனுக்கு சாப்புற்றன் சொல்லி காசு குடுக்குவாங்க
அ கொஞ்ச நாள் அப்படிதா இருக்கு எல்லாத்து லைஃப்லயு அப்படிதா நாங்களு அப்படி தா தாண்டி வந்தோம்மா
ஆம் நீங்க உங்க இருக்க வீட்லெல்லா தண்ணி ப்ரச்சுன எதச்சு இருக்குமா இல்ல எப்டி நாங்களா சிட்டி சைட்ல இருக்குறதுனால எங்களுக்குல்லா ஏழு அடடன் பண்ணிட்டு ஆறு மணி அந்த மாரிதா ச்ச ஆறு மணி டு ஏழு மணிலதா தண்ணி உடுவாங்க
அப்புடிதா அப்புடிதா நாங்களு அங்க ப்ஸ்னஸ் க என்னோட க ஹஸ்பண்டோட ப்ஸ்னஸ்காக அங்க இருக்க டவுன்ல இருக்கப்போ எல்லா டைமு தண்ணி வரு அந்த நல்ல தண்ணி வந்து குறிப்பிட்ட டைம் காலையில ஆறு டு எட்டு நெனக்கிறே சாய்ந்ரோ ஒரு டைமிங் வரு ஆறு டூ சாய்ந்தரமு ஆறு ட்டு நெனக்கிறே மத்தபடி தண்ணி எல்லா டைம்மு அங்க கெடைக்கு இங்க நாங்க ஊர்ல இருக்குறோ எங்ளுக்குனு க்ராமோ எங்களோட வீடு எங்க தோட் டோ எங்க கார்டன் இருக்கற்துனால அ மூணு இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இது நாங்க கிராமத்துலயும் தனியா வந்து தனி வீட் ட்டு ம் தோட்டத்துல எங்க தோட்டத்துலெயே நாங்க கட்டி இருக்குறோம் மூணு ஃபோர் இருக்கு அது கெணத்துல அப்டியே தண்ணி விட்டுட்டுவோ கெணத்துல கெணரும் இருக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்குவோ மோஸ்ட்லி கெணறு தண்ணிதா குடிக்கிறதுக்கும் அதெல்லா தண்ணி ப்ரச்ச
கெணறு தண்ணில கு குளிப்பீங்ளா
எல்லா தண்ணியுந் தான்ன கெணத்து தண்ணியு குளிக்கலாம் தான இங் குளிக் குடிக்கிறதுக்கு ஆரோவாட்டர் பிக்ஸ் பண்ணி இருக்குறோ ஆனா அது நல் அது அவு உங்களுக்கு மாம்னார் மாமியருக்கு இது புடிக்காது அதனால அத குடிச்சுப்பாங்க நாங்க வந்து அது கா
ஓ கெணத்து தண்ணிய இது சுத்தமா மாத்தி குடிக்கிற மாரியா
ஆமா ஆமா ஆமா அந்த மிஷின் அந்த இது இருக்குல்ல அது வந்து வீட்லயே வச்சுருக்கோ நம்ம அது டெய்லியு ஒரு கூட ரெண்டு கொடோ அதுல வரு நாங்க வந்து கெணத்து தண்ணி தா குடிப்போ ஏன்னா அது வந்து நல்லது இல்லன்றதுக்காக சங்கு பூ இருக்குல்ல ப்ளூ கலர்ல இருக்குமே ஒயிலட் கலர்ல இருக்குமே சங்கு ப்ளூ சங்குப்பூ ஆ ஆ அத போட்டு தண்ணி அது ஒரு ஒரு அஞ்சு பூ அறு பூ போட்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுப்போ அத குடிச்சுப்போ அப்பறோ ஒரு நாள் வந்து இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல மஞ்ச கலர்ல
ஆமாம்மா
ஆ அந்த பூ வந்து ஒரு நாள் பிச்சி போட்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்
ஓ அந்த பூலாம் பிச்சு போட்டா அது டேஸ்ட் மாறுமா இல்ல எப்புடி
ட்டா அந்த ஸ்மெ அந்த அதோட வாசன மட்டு நம்ம அ லைட்டா இருக்கூ அத குடிக்க குடிக்க பழகிக்கு ஒன்னும் பெருசா இருக்காது அது நல்லது இல்ல அதனால அப்டியே சேத்திப்போ அந்த மாதிரி சேத்திக்குவோ ஒரு நாள் வந்து பன்னீர் ரோஸ் தலை போட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் பூவ போட்டு அந்த மாரி பண்ணுவோ
ஓஹோ இங்க வந்துட்டு குடிக்கிறதுக்குல்லா லாரி தண்ணி வரு இல்ல கேன் தண்ணியா எடுத்துக்லா ஆனா நாங்க லாரி தண்ணிய குடிச்ச பழகம்மாயிடுச்சு எங்களுக்கு வேற தண்ணிலா குடிச்சா ஒடனே சளி புடிச்சுரு அதே மாரி இப்போ நைட் வந்து குளிக்கிறதுக்கு ஃகவர்மெண்ட்ல இருந்து தண்ணி வரு நாங்க வந்து மோட்டரு வச்சு மேல ஏத்திக்கணு அப்டி ஏத்தலன்னா அது அன்னக்கி ஃபுல்லா தண்ணி கெடையாது
செரி ஓகே
ம் ம் செரிங் வச்சுர்ட்டுமா ஆம்